ஹலோ கேக்
ஆஹ் கேக்குது
ஆஹ் ம் நீங்க வந்து பெஸ்டிவலுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ரரேஷன்லா பண்ணுவாங்கள்ல அந்த மாரி நீங்க எதா பண்ணிருக்கீங்களா
ஆஹ் கண்டிப்பா தீவாளிக்கி பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நெறைய ப்ரீப்ரேஷன்ஸ் எல்லா நடக்கும்ல அதுவு ஸ்பெஷலா ஆஹ் ஆயுத புஜைக்லா மொத்த வீடையு க்ளீன் பண்ணுவாங்க
லிட்ரலா எங்க வீட்ல ஆயுத பூஜைக்குன்னு மட்டு இல்ல எல்லா டைமு ஒவ்வொரு பங்க்ஷன் வருபோது டீப் க்ளீன் பண்ணுவாங்க அது மெயினா என்னதா வந்து பண்ணவே சொல்லுவாங்க
ஆமா அது மேல இருக்க மூட்டையெல்லா இறக்கி க்ளீன் பண்ணி திருப்பி வெக்கறதுக்குள்ள அவ்ளோதா அன்னைக்கி அப்டியே ஃபுல்லா டயர்ட் ஆயிடுவோ அவளோதா
ஆமா பீ ப்ரேஷன் பண்றதுங்கறத வந்து அவங்க ஒண்ணு பிளான் பண்ணி நம்மோ நம்ம அத பண்ணி அப்றமா வந்து நமக்கு இந்த பெஸ்டிவலுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றது ஜுவெல்ஸ் செலக்ட் பண்றதே ஒரு பெரிய தலவலியா இருக்குல்ல உங்ளுக்கு அந்த மாரி ஃபீல் ஆயிருக்க
சம்டைம்ஸ் நம்ளுக்கு ஒரு டாப் கெடச்சா அதுக் மேச்சா பேண்ட் கெடைக்காது சேர் ட்ரெடிஷனல் போலான்னு பாத்தா அன்னைக் கால்ல நம்ம ரெடி ஆக்குறதுக்கு டைம் இருக்கணு அப்புறோ அதுக்கு மேட்சா ஜுவெல்ஸ் செலெக்ட் பண்ணி வைக்கணு எல்லா இருக்கு
ஆமா இப்போ வந்து நம்ம சாரியோ ஹாப்ஃ சாரியோ கட்டோனா அதுக்கு பிளவுஸ் ஸ்ட்ரிச் பண்றதுக்கு அதுக்கு போயிட்டு நம் போய் டைலர் கிட்ட குடுத்தோனா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க நம்ம ஒரு டேட் சொல்லுவோ அவங்க வந்து அதுமே டிலே பன்னிதா குடுப்பாங்க
சம்டைம்ஸ் நம்ம ஒரு டிசைன் கேட்டா அவங்க ஒரு டிசைன் வேர தச்சு குடுப் ப்பங்க நம்ம ஒரு கற்பனையோட சொல்லுவோ ஆனா அதெல்லா தவுடுபிடி ஆக்குற மாரி அவங்க ஒரு டிசைன்ல குடுப்பாங்க
அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல நான் நம்ம ஒன்னு ஆசைப்பட்டு பண்ணி அத வந்துட்டு அவங்க அத ஸ்பாயில் பண்ணி இந்த மாரி இன்சிடென்ட் எனக்கு கொஞ்சம் நடந்திருக்கு அதுல இருந்து எனக்கு வந்து அந்த அந்த ஆச அப்டியே போயிடுச்சு
ம் ஆமா எக்சாக்ட்லி அதனால மேக்சிமம் ரெடிமேட் டிரெஸ்ஸே இப்பெல்லாம் போயிடுறது அது பிளவுஸும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாவே கிடைக்குதா அதனால அதுவே இது பண்ணிக்கிறது
நல்ல வேலை பிளவுஸ் ரெடிமேடா கிடைக்குது இல்லைன்னா அவ்ளோதான் அப்பாவோட ஃபங்க்ஷன்ல்லாம் வந்துட்டு ரெடிமேட் பிளவுஸ் அதான் யூஸ் பண்ணாங்க
ஆ இப்ப எல்லாமே ரெடிமேடா நம்மக்கு மாறிடுச்சுல்ல நேறைய விஷயங்கள் ரெடிமேடாவே கிடைக்குது அப்பெல்லாம் நேறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணோம் இப்ப தீபாவளி அப்படின்னா பலகாரம் எல்லாமே அப்ப வீட்லதான் செய்வாங்க முறுக்கு போடுறது நைட்டு தான் நேறையா அப்டியே வேலை அந்த இதுவாவே இருப்போம் எல்லாரரும் கும்பெலாம் ஒன்னா உட்காந்து இது பண்றதுெல்லாம் ஆனா இப்ப அதெல்லாம் கடையே அஞ்சு நிமிசத்துல வாங்கிட்டு வந்துடுறாங்க அதனால அந்த ஃபீலும் போயிடுது இப்பெல்லாம்
ம் ஆமா இ வந்து ஏதோ கடமைக்குன்னு வீட்டுல ரெண்டு ஸ்வீட் செஞ்சுட்டு மீதி எல்லாம் வந்து கடையில வாங்கிக்கிறாங்க அதுவும் இல்லாம அந்த கிளீனிங் ப்ராசஸ்ன்னு ஒன்னு வந்து மொதல் நாள் ஆரம்பிப்பாங்க அவ்ளோ வேலை இருக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே நாள்ல பண்றதுங்கறது ரொம்ப கஸ்டோம்
அதனால தான் எங்க வீட்லலாம் ஒன் வீக் முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அங்கங்க மூளையில இருக்கிறத மட்ட கட்டி இறக்கி கிளீன் பண்ணிட்டு திருப்பி மூட்டைய செட் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான்
அதுவும் ஸ்கூல் புக்ஸ்ல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அப்பதான் வந்து எது தேவை தேவையில்லனு பார்த்து அதெல்லாம் இடைக்கி போடுறதுக்கு ரெடி பண்ணி மூட்டை கட்டி வச்சுப்பாங்க அது இடக்காரங்க வந்தோன்னே எடைக்கு போட்டுட்டு அந்த கேஷ் தருவாங்க அப்பதான் எங்க அம்மா அவங்ககிட்ட ஒரு சிரிப்பு வரும் வீடும்
நம்ம தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன நினைச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ்ல
ஆ ஆமா நான் வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒரு நோட்புக் நோட்புக்கல்லாம் கேஷ் வச்சிருப்பேன் அத வச்சிட்டு நான் மறந்தே போயிடுவேன் அந்த மாரி நோட் புக்லாம் எங்க அம்மா எடுத்து கிளீன் கிளீன் பண்ணி வைக்கும் போது தான் அது வந்து என்னோட காசுலாம் வந்து அப்போதான் கிடைக்கும் எனக்கு அந்த மாரி ஒரு டுஹன்ட்ரட் ருபீஸ் அப்றோம் வந்துட்டு ஒரு ஃபிப்டி ருபீஸ் அந்த மாரி தான் நேறைய கிடைச்சிருக்கு
அதே மாரி நம்ம அப்பெல்லாம் ரஃப் நோட்ல எழுதுனது அந்த மாரி நோட் பின்னாடி எழுதின விஷயம் அதெல்லாம் படி படிச்சுபாக்கும்போது ஒரே நஸ்டாலஜிாக்கா கொ
ஆ ஃபிரண்ட்ஸ் வந்துட்டுமாத்தி மாத்தி லெட்டர் எழுதி கொடுக்கறது ஆ நாலாம் வந்துட்டு ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து எனக்கு ட்ரக்டா ஒருத்தவங்கள பேஸ் பண்ணி நீ பண்றது தப்பு எனிக்கு ஹாட் ஆகுதுன்னு வந்து நா யார் யிபே டைரெக்டா சொல்ல மாட்ட இந்த மாதிரி லெட்டர்ஸ் மூலியாமா வேனா என்னோட பீலிங்ஸ்சே ஷேர் பண்ணி ப
நல்லாருக்கோ அப்புறோ ஸ்கூலோ சேர்ந்ததுக்கு அப்புறம்தா தெரியுது அப்பல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எங்க ஸ்கூல்ல லெட்டர் எழுதி போட சொல்லுவாங்க அதாவது ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு இது பண்ணனோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு தடவ அசைன்மென்ட் ஆாக கூட குடுத்தருக்காங்க அந்த மரல்லா உனக்கு ஏதாவது அசைன்மெண்ட் குடுருக்காங்களா
அந்த மாரில்லா இங்கஸ் குள்ள பண்ணது இல்ல பட் ஆ ஆனா நாங்க தனியா பண்ணிருக்கோ எனக்குல்லா மோஸ்ட்டா அந்த லெட்ர் எழுதுறது கிரீட்டிங் கார்டு ரெடி பண்றது அது மாரி இந்த கிராப்ட் ஒர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கோ நால்லாம் பண்ணி பண்ணி எல்லாருக்கோ குடுத்துட்டே ரி ரிலாக்சிங்கா இருக்கோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது
ஆஹ் இந்த கிஃப்ஸ்ல்லா கூடோ கடையில வாங்கறத விட நம்ம கையால பண்ணி குடுக்கும் போது அது ஒரு மாரி டிஃப்ரெண்டா நல்லா இருக் க்கோ அது ஒரு நா நல்லாதா
அதா நம்ம கையில ரெடி பண்ணி நமக்கு புடிச்சவங்க கிட்ட குடுக்கோ போது அது ஒரு மாதிரி தனி ஃபீலு தெரியுமா நீங்க அந்த மாதிரி யார்கிட்டயாது கோ டுத்து இருக்கீங்களா
நெறைய இந்த எங்க அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டேனா அந்த மாரி லெட்டர்ல அழகா எழுதி குடுப்ப சின்ன வயசு லா அப்பறோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கையில கேடக்கிற ரக்கைய அதெல்லா கூட ஒட்டி குடுத்துருக்கே எங்க வீட்டுல அதெல்லாம் பத்திரமா இன்னோ எடுத்து வச்சிருக்காங்க
உம் உம் இப்போ வந்துட்டு இப்ப வந்து இன்விடேஷன்லா விடு நம்ம டிசைனா இருக்கா ஆனா அவதா அதல்லாம் கரெக்ட் பண்ணி வெளியில இருக்கிற அந்த சீட் மட்டும் எடுத்துட்டு உள்ள நா தனியா ஏ போர் சீட் வச்சு அந்த மாரி கியேட்டிவா பண்ணருக்கே எனக்கு ஒன்னோ இப் போர வெட்டிங் டிசைன்ல இருக்கிற அந்த அந்த இன்விடேஷன் காணோ சூப்பரா இருக்கு பாகவே
ஆமா அப்பெல்லா ரோம்ம அதல ஓட்டா டிசைன்ல்ல வரும் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்குள்ள நா பெயிண்ட் அடிக்கிறோ நம்ம ஒரு டிசைன்லா ரெடி பண்ணுவோம் அதெல்லாமு ஒரு பொழுதுபோக்கா இருந்தது சின்ன வயிசில
ஆமா அதுல வித் த் சின்ன வயசுல்லா வந்து அம்மா வேல சொல்லுவாங்க பங்க்ஷன் மாரித நெறைய ரிலே டியூஸ் சின்ன சின்ன குழந்தைங்கல்லா மீட் பண்ணுவோம் குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளோட சேர் நம்மளோட கசின்ஸ்ல்லா வருவாங்க அவங்க கூட வேல பாக்க சொன்னா அவங்க கூடக் ரமிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி இந்த மாதிரி ஃபில்லா வந்து திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுல
ஆமா லைப் ஒன்ஸ் அப்படின்றதுனால இதெல்லா தான் சொல்றாங்க போல அந்தந்த வயசுல இருக்க அந்த மெமரிஸ்ல்லாம் இதுதான் இந்த சரட் தின் நமல்லா சாப்பட மறந்து தூக்க மறந்து அவளோ நேரோ விளாயாடுவோம் ஃப்ரெ்ஸ்ல்லாம் நல்லா செட் ஆயிட்டாங்கன்னா
உம் இவளோப் கண்ணியும் நமக்கு இவ்வளவுதான் இருக்கல
இப்ப ஏன்னா திரீனு இவளோ சீிரம்ளர்ந்தோன்ற மாதிரி இரு இருக்கு
நான் வந்துட்டு இப்பல்லாம் வந்து அந்த மாதிரிெமஸ்ாம் பண்றன் இப்போ இருக்கல்லாம் எல்லாமே வந்துட்டு போன் வந்துட்டு கிளீன் பண்றது இப்பல்லாம் வீடு கிளீன் பண்றதுக்குன்னே தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணி வீட்டை கிளீன் பண் போயடுறாங்க அவங்கள வந்து புக் பண்ணா போதும் அவங்கள ல்ல கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வேறான்ல
வள எல்லாத்துக்குமே வர ஆச்ச கிடை கிடைா இப்ப அதே இடத்துல அரேஞ் பண்ணிடுத்துட்டு போயிடுால்ல
ஆமா குப்பையா இரு அது குப்பையா இல்ல நமக்கு ரொம்ப வேலயூ த் அவளுக்கு எப்பனு தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதல்லாம் வந்துட்டு பழையீல் வந்து ஓ வராது எதுலயுமே
நம்மளோட சின்ன வயசுலேயே நம்ம எப்படிலாம் விளையாடி இருக்கோம்னு நினைக்கும் போோது இப்ப நம்மளே போனுக்குள்ள முழுகிட்டோம் நம்மளுக்குள்ளயே எத்தனை ஒரு ட்ிரான்சாகஷன் வறங்கள நம்ம ஜெனரேஷன் தான் ரெண்டுத்தையும் அவரு ஃபீல் பண்ண ஒரு இது மாதிரி இருக்கு
உம் ஆமா
ந கிரௌண்ட் லெவல ஆனது எல்லாமே நம்மண்ணிருப்போம் ஆனா இப்ப வளர வளர நம்ம போன் கூட நம்மளும் முழுக்கோும்
போன் அடிக்ட் ஆயிட்டோன்னு நான் சொல்லலாம் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம் ஒரு நிமிஷம் போன் இல்லாம நம்ம நல்லா இருக்கு ஒன்னு யாராவது கால் பேசணும் இல்லைன்னா நம்ம யாருாவது டெக்்ட பண்ணும் இல்லைன்னா ரீல்ஸ் பா்கணும் இலைன்னா ஏதாவது படம்ார்கணும் நம்ம ஏதாவது இக்குள்ள கமி் ஆகிட்டே இருக்கும்
ஆமா நம்மளால ஒரு வெட்டியா இருக்குன்றதே ஒரு ஒரு இதுவ எடுத்துக்கும்லல
ஆஹ் அதுவும் உ இருந்துட்டா நம்ம மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுது இ நமக்கு கண்டத யசிச்சு டிப்ரஷனுக்குள்ள தான் போறோம்
ஆமா நம்ம ஒரு நுய சும்மா அமைதியா சும்ுவா பாட்டு கேட்டுட்டே நம்ம மொட்டம நடந்த கூட நம்ம மைண்ட் வந்து அந்த பாட்டுக்குள்ள போகாது ஓவர் திங்க் பண்ணி இன்னொரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுது
உம் அதுவும்ந்த நம்ம வந்து இந்த தனியா இருக்கோம் எதுவுமே இல்லாம இருந்துட்டோம்னா அந்த அந்த ஒரு ஃபீல் அப்படி டிப்ரெஷன் வந்து எங்கட்டு இருந்துதான் வ தெரியாது இல்லாதத ஒண்ணு நம்ம இருக்குன்னே நினைப்போம்
ஆஹ் அது கூூடவே அப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்ச நம்மப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே இதுக்காக அப்படி பதில் சொல்லிருக்கலாமே அது யோசிப்போ இல்ல நம்ம யாராவது நம்ம ஹெ்ட் பண்ணிட்டு போயிருந்தா அதெலாம் வந்துான் நம்மக்கு ஞாபகம் வருது
ம் ம்
ம்
நெறைய விஷயம் இருக்கு இல்ல ஒரு ஒரு பழைய விஷயத்தல்லாம் பேசா இவ்ன்னும் வந்து ரிலாக்சிங்கா இருக்கனு ஞாயிச்சு கூட பாக்கல
ஆமா நம்மளுக்கு ஒரு நம்ம பெஸ்டிவலோட ப்ரி பீப்ரேஷன் பத்தி ஆரம்பிச்சோம் ஆனா இப்ப இங்க வந்து நிக்குது நம்மளோட சோசியல் ஆங்க்சிட்டியில வந்து நிக்குது
ம் என்ன பண்றது வன்றி ட்டு இந்த டெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாவு இருக்கு இன்னொரு சமயம் நம்மளோட குவாலிட்டி டைமா வந்து அஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணது
ம் ஏனா நேர்ல போய் பார்த்து பேசுறதே இல்ல
ன்ன முடிஞ்சருது
ஓகே எங்க வீட்ல பெஸ்டிவல் பிரேபரேஷன் இதாவா போயிட்டு இருக்கு நான் அத போய் பாக்க போறேன் பாய்
ஆ ஓகே பாய் உங்ககிட்ட பேசுினது எனக்கு ரொம்ப மாரி நல்லா இருந்தது ரிலாக்சிங்கா இருக்கு
எனக்கும் ஹாப்பியா இருக்கு பாய்